ல்லோ
ஆ வணக்கம் ப்ரோ சொல்லுங் ப்ரோ
ம் இப்போ எல்லாருமே இப்போ எல்லாரு விவசாய் எப்டி சொல்ன்னா இப்போ பிஸ்னஸ் எல்லாரு பண்றாங்க நம்மளு பண்றோன்னு போயிடுறாங்களா அது வந்து அஅவங்க அ ஒன்னு ஒரு இப்ப ஒரு கட போட்டுறாங்க ஆனா அது ஒரு கட் த்து அவங்களாள ரொட்டேட் பண்ண முடியுஏனா அதே நம்பி இருக்கிறங்க அப்புறமா அது எப்டி ரொட்டேட்
அதுதா பிரச்சன ஆமா இப்ப வேலைய விட்டுடு சும்மா சொல்றே இப்ப வேலைக்கி போயிட்ருகாங்க அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சுடுச்சு அது அப்புறமா வேலைய வுட்டு வந்து இங்க இது பண்றது ரிஸ்க்கான வேல இப்ப நம்ம வந்து நிரந்தர சம்பளோ இல் ல இப்ப நம்ம வீட்டுல எவ்வளோதா நில சிந்தாலு அதுக்காக அத வித்து தின்ன முடியாது இல்லியா
ஆமா ப்ரோ இப்போ எங்க வீட்டாந்து இப்ப எங்க வீட்டாந்து ப் பாத்தீங்கன்னா ஒரு எ ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களே அவ என்ன பண்ணுவானா அ ஒரு பாானிப்புரு கட இப்ப ஒர்ட்டிப் போட்டோ
செரி
அது போட்டதுக்கு அவ வேல வேல் ந்திக்கி போனா வேலய விட்டுட்டு அந்த பானிப்பூரிக்கடைய நம்பிருந் தா அவனால ரொட் ரிட்டேஷன் பண்ண முட்ல ஏன்னா ஒரு எப்டி பாத்தா ஒரு ரெண்டு மாசோ வச்சாம்ப்ரோ நல்லா ஓடிச்சு அவ்ங்க அத வச்சு அவ டெவலப் பண்ண தெர்ல அவனுக்கு அது என்ன பண்றான்னா அவ செலவுக்கு பாதி போயிடுமா அவ்னுக்கு அந்த இந்திஷ் அளவுக்கு கொஞ்சோ வந்துரு இப்டியேதா பண்ணிட்டு இருந்தா அதுல இருந்து அவனுக்கு என்ன ப்ராபிட் வரு
அதுதா இது எப்டின்னா எந்தெந்த கடையெலா நம்மி ஓரளவு கிறிஸ் எடுக்கலானா மளிக கட வக்கிறவங் ட்டோ இந்த வேற ஏதன்னு ஒரு டீ ஷாப் பெரியஷ் பேக்கிரி விக்கிறவங்களுக்கு பிரச்சன இல்ல அந்து வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கு எத்தன கட வச்சிருந்தாலு எந்த வச்சுந்தாலு யாறோ ஒருத்தங்க வந்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆன பானிபரி சின்ன டீ கடலா வச்சுட்டு நம்ம வீட்டுஎல்லா எறங்கனா கஷ்டோ அதெலா பாணிபுரி வேல நிரந்தரோ இது இருக்காது டேஸ்ட் வைஸ் இதெல்லாமே டேஸ்ட் வைஸ் வரு ஓகேவா டீஸ் எல்லாமே டேஸ்ட்டு பேஸு மத்தபடி மலிகக்கட இந்த வேற ஏதோ சொல்லூம்களே வப்பாங்க பாத்தீங்களா சில பேர் சலூன் கூட வைப்பாங்க அதெலா நல்ல பிஸ்னஸ் தா நம்ம தா அத யோசிப்போ அதெல்லாமே சலூன் நல்ல பிஸ்னஸு
ஃப்ரோ ஏ நா நா என்னப் போன முதல்லா நானு ஃபஸ்ட்ல சும்மா இருக்க டைம்ல நா கொரனா டைம் இருக்கு தெரிம்மா
ஆமா
அந்த டைம்ல என்ன பண்ட்டே சும்மா இருகறன்ட்டு அ எங்க வீட்டாண்ட இருக்குற பஸ் நல்ல முடி வெட்ட ஆரம்பிச்சன் நானே நல்லா விட்ட ஆரம்பிச்சிட்ட ஃப்ரோ
செரி
சும்மா தானா நா என்னா இந்த கொரோனா டைம்ல நமக்கு போர் அடிக்குது அப்டின்னு நினைச்சி நா அப்டி பண்ணது துல நல்லாவே விட்ட அப்பறமா என்ன பண்ணாங்க நா எங்க சித்தப்பா வீட்டாண்ட நாங்க போய் தங்கியிருந்தோ அப்ப நா சின்ன பைய தா ஃப்ரோ ஆனா ஒரு நாள் சொன்னா டேய் நல்லா வெ வெட்ற‌ முடி நா ஒரு ஏசி‌கல்ல என்ன நா‌ உன்ன சேத்து விடுற அங்க நல்ல செம்மைய பிசினஸ் செமையா ஆள் வருவாங்க நீ என்ன பண்ற அதுல நீ கத்துக்க வேலைய கத்து
படிக்கிற பைய கூட இங்க நா நீ சொன்ன மாதிரி இங்க வேலை செய்கிற கட் பார்பர் ஷாப் போவல்ல ரெகுலரா அங்க கூட ஒரு பைய நம்ம பி எஸ் சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதோ படிச்சட்டு இருக்கா அவனு அதே மாதிரிதா கால்ல வந்து அவனுக்கு ஒரு‌ ஏழு மணிக்கு வந்துடுவா ஏழு மணிக்கு வந்துட்டு பத்து மணிக்கு தா அவனக்கு வந்து பத்தரை மணிக்கு தா கிளாஸு அவ வந்து பக்கத்தில எங்க இருக்கோ சல்லுன்னோ அங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா ஏழு டு ஒம்பது மணி வரையு அவ பண்ணுவா முடிச்சிட் திருப்பி எப்டி ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துடுதில்ல அஞ்சு டு திருப்பி ஏழு எட்டு மணி வரையு பண்ட்டு வீட்டுக்கு போயிடுவா அதுதா அந்த மாதிரி பண்ணுவாங்க சில பேர படிச்சிட்டே லு பாக்க வராங்க வேலை பாப்பாங்க
சொன்னோ ஃப்ரோ இந்த மேறி சித்தப்பா சொன்னாரு எங்க அம்மா இல்ல
ஏ அதெல்லா ஒ ஒத்துக்க மாட்டாங்க ஆமா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவ அவங்க அவங்களுக்கு ஆமா அந்த பிசினஸ் எல்லா அந்த இந்த வேலை எல்லா வந்து மத்தவங்க அதுக்குன்னு ஒரு இது இருப்பாங்கள கேட்டகிரி வைஸ் சொல்லுவாங்க அப்ப அப்ப இருந்து அந்த ஜாதிக்காரங்க பண்ணுவாங்க அப்டின்னு ஸோ அதனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்க
ஆமா அதா அது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அதுக்கா இவங்கதா பண்றாங்கு இப்ப யாரும் இல்ல ஃப்ரோ அவ ‌அவ உசாரா இருக்குறவ எல்லா போய்யிறா
நெறைய பிஸ்னஸ் இருக்கு அது எல்லா இப்போ ஆ ஆமாம் நீங்க சொன்ன மாறி நெறைய பிஸ்னஸ் இருக்கு நீங்க ஆளுங்க இருக்க தேவையில்ல சிம்பிளா ஒரு எட இருக்கா பப்ளிக் நல்ல நட நட நடமாற எடமா இருக்கா ஓகே அங்க எடத்துல நீங்க வந்து ஒரு ஒன்றர லட்சம் ஆன இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும் ஒன்ற உண்ட மூணு லட்சம் இருக்கா அப்பன்னா ஒரு ஏ டி எம் வைக்கலா எதுவுமே தேவயில்ல ஏ டி எம் மிஷின் நீங்க சும்மா குடுத்தா மாச உங்களுக்கு இருபதாயிர தருவா
ஆ ஆ ஆ புரியுது புரியுது
அதுக்கப்பற மெடிக்கல் ஷாப் ஏன்னா இதெல்லா முக்கிய முக்கியமான விஷய பிசினஸ் மெடிக்கல் ஷாப்பு பில் ஷாப் ஏன்னா எல்லா இடத் ஆமா மாத்திர வாங்குற பெருசா வேணா சின்னதா சின்னதா ஒரு மெடிக்கல் கிளினிக்
இப்ப எங்க வீட்டாண்ட பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ரெண்டு டவர் வந்திருக்கு என்னன்னா ஜியோ ஏர்டெல்லு அந்த எடத்து சொந்தக்கார என்ன பண்றான்னா மாச மாச அவனுக்கு இன்கம் வந்து ஜியோ ஏர்டெல் இப்ப டவர் கட்டிட்டாங்க மாச மாச இதுவே அவனுக்கு எப்டி பாத்தாலு அம்பதாயிர ரூபா வந்துட்டு ப்ரோ
அதா அவ இந்த இந்த நெட் ஒர்க் அதா இப்போ அதா சொல்லுவாங்கள வில்லேஜ் சைட் லா ஒன்னு டவர் கிடைக்காது நெட்வொர்க் ஒன்னு அங்க எல்லா ஒன்னு இந்த இந்த மாரி நெட்வொர்க் போடல இந்த டவர்ஸ் எதுவு பெருசா இருக்காது அந்த மாரி இடத்துலலா இன்னு த ஆமா சொல்லுங்க
இதெல்லா வந்து அவங்களே வந்து அ இந்த எடத்ததா நா வைக்க போறனு நெலத்த வந்து காட்டுவங்களா இல்லனா எங்கிட்ட நெலத்து இது நா இங்க இங்க அப்டின்னு நம்ம சொல்லனுமா இல்ல அவங்களே சூஸ்
அ அவங்களே வந்து சூஸ் பண்ணணு நம்மளு சொல்லா நம்பளு பட் அந்த அளவுக்கு வந்து பெரு சா நம்ப வந்து அந்தளவுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது அவங்க நெட்வொர்க் பெரியசு அதனால என்ன பண்ணா போ எந்த எடோ நம்மகிட்ட ஃப்ரீயா இருக்க எடத்துல வைக்கணுனா வைக்க முடியாது இப்போ அங்க ஒன்னு வைக்கிறாங்கன்னா சுத்தி இந்த எப்டி சொல்லுவாங்க நைன்டி டிகிரினா இந்த பக்கோ இந்த பக்கோ பெரிய இந்த எல்லா சைடுக்கு கரெக்டா ஆங்கிள் அ சிக்னல் நெட்வொர்க் கெடைக்கிற மாரி போடணு அதுக்கப்ப ஊர் பொ பொதுல போட மாட்டாங்க அதுக்கெல்லா சென்டரு அந்த மாரி எல்லா போடுவாங்க மெயின் சென்டர்ல
புரியுது புரியுது புரியுது ப்ரோ இன்னொரு விஷய என்னனா வந்து இப்போ ஆ சொல்லுங்க
இப்போ அவங்க போடுறாங்கன்னா இப்போ ஒரு ஊருக்கு சேத்து அ சேத்த மாரி போடமாட்டாங்க சேத்தி ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு சென்டரா எல்லாருக்கு கொடைக்கிற மாரி போடுவாங்க ஒரு ஊருக்கு போட்டாங்கன்னா இப்ப எல்லா ஊருக் ஒண்ணு ஒண்ணு போட்ட எங்க போறது எடமே பத்தாது
புரியுது ஆனா இப்ப அவங்க போட்ட எடம் பாத்தீங்கன்னு வச்சுங்களே பக்கத்துலலா வீடு இருக்கு
ஆமா
ஆனா அந்த வீட்டு ஆளுங்கலலா வந்து வந்து போராடினாங்க ஆனாலு அவங்க வந்து எடுக்கிறா மேரி தெரில ப்ரோ ஆனா ஏன்னா இப்போ பியூச்சர்ல பியூ பியூச்சர்ல வந்து
ஆமா
ப்ரோ கேக்குதுங்ளா
ஆ ஆ கேட்ககுது சொல்லுங்க சொல்லுங்க ஆ ஹலோ ஆ கேக்குதா ப்ரோ